கேக்குதா
ஆ கேக்குது மேடம் நல்லாருக்கீங்களா
நல்லாருக்கோ நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே லைஃப்லா எப்டி போயிட்ருக்கு
நல்லா போகுது
ஆ ஓகே மேடம் ஆ எனக்கு வந்து இப்போ அண்ணனுக்கு வந்து வெட்டிங் வச்சிருக்கோ
ஆ சரி ஓகே சூப்பர்
ஆ கம்மிங் டு்வெண்ட்டி டூ வந்து அண்ணனுக்கு வெட்டிங் வச்சிருக்கோ எனக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய இந்த டெக்கரேஷன்ஸ் இந்த பூல்லா எனக்கு தேவைப்படுது இந்த
ஆ
அ மண்டபத்துல அலக்காரம் பண்றதுக்கு பிளஸ் அப்பறம் மாப்பிள்ளை பொண்ணுக்குல்லா வந்து தேவைப்படுதே எனக்கு நீங்க ஏன்னா ஒங்க சர்வீஸ் வந்து நல்லா இருக்குன்னு நா கேள்விப்பட்ட ஓகேங்களா நீங்க பண்ணி குடுக்குறது எல்லாமே நல்லாயிருக்கு அப்பறம் ஹேண்ட்மேட் எல்லாமே நீங்க பண்றீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட இருந்த பூ அரும்பு இந்த மொட்டு எல்லாமே நீங்களே கையாலே பண்ணி குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நெறைய கேள்விப்பட்டே ஆ எனக்கு வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவை எனக்கு மேரேஜுக்கு தேவை மேடம் நீங்க பண்ணி குடுக்க முடியுமா எனக்கு
ஆ பண்ணிர்லாம் சரி இப்போ வந்துட்டு பொண்ணுக்கு தனியானா அவங்களோட ஷேரி க்கு ஏத்த மாரி பிளவர்லா டெக்ரேட் பண்ணி
ம் ம் ம் ஓகே மே
ச்சு போடுவோம்ல மால மால போடுவோன்ல அதுக்கு வந்து சேரீ கேப்பாங்க அதுக்கப்றோ நம்ம இது டெக்கரேஷா அதுக்கு நம்ம தனியா பண்ணிர்லா எந்த மாரி டி ணு வேணுமா அதுக்கேத்த மாரி பண்ணிரு
ஓகே உங்குளுக்கு தெரியாதது ஒன்றும் கெடையாது உங்களு அதுதா அதுதா உங்களுக்கு தெரியாது ஒண்ணு கெடையாது நா சேரீ கலர் மட்டு சொல்லிட்ற ஓகேங்களா நீங்க வந்து எனக்கு ரெடி பண்ணி குடுத் திங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்தடுத் த்து வந்து தம்பி மேரேஜி அப்டின்னு நெ றைய இருக்கு பட் நீங்க பண்ணி நீங்க நல்ல மாரியா பண்ணி குடுத்தீங்கனா நா அடுத்தடுத்து உங்குளுக்கு நா ஆர்டர் குடுப்பே மேடம்
ஆ கண்டிப்பா சார் இந்த டைம் நாங்க நல்லா பண்ணிருவோம் கண்டிப்பா எல்லாருன் எங்களுக்கு தா தருவீங்க
ஓகே மேடம் ஓகே ஓகே மேடம் இந்த ஸ்டேஜ் டெக்ரேஷன்லா நீங்க பண்றீங்களா உங்க சைட்ல
ஸ்டேஜிக்கு ஆள் வச்சிதா சார் பண்றோ அதுக்கு ஆள் இருக் காங்க ஆள் வச்சிருக்கோன் அ எந்த மாதிரி வேணும் அப்டிங்கற மாரி சொல்லிட்டீங்கனா இப்ப பூவாலே டெக்கரேஷன் பண்ணுவாங்க ப்ளெவர் மட் யூஸ் பண்ணி பண்றது இருக்கு இல்லைன்னா அந்த சாமி போட்டோ மட்டு வச்சி வைக்கிற மாரி அந்த மாரி இருக்கு
எனக்கு எனக்கு நீங்க எனக் எந்த எந்த புல் புல் டெக்கரேஷன் இந்த ஸ்டேஜ் புல்லா இருக்கு இல்லையா ஆ ஸ்டேஜ் ஃபுல்லா வேணும் அப்புற அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து அந்த பொண்ணு மாப்ளையோட பேர் வச்சு அததுலல்லாம் டிசைன் பண்ணிவச்சி ருபாங்கல்லையா ஹார்ட்லாம் போட்டு
ஆன் அப்டி நம்ம இப்போ இப்ப வந்து நேம் புல்ல எழுததற்கு பதில பர்ஸ்ட் லேட்டர் மட்டும் போடுறாங்க அதாது இப்ப நேம் மு லென்த்தா இருந்தா லென்த்தா அந்த ஸ்டேஜ்ல லென்த்தா எழுதுனா ஒரு மாரி கசகச ந்த மார் இருக்கும் அதுனால லெட்டர்ஸ் மட்டும் போடுறாங்க அந்த மாரி கூட பண்ணிடலா அது நல்லா இருக்கும் நல்லா இல்லாட்டி ரொம்ப இது இல்லாம நல்லா நீட்டா இருந்த மாரி இருக்கும்
ஓகே உங்களுக்கு உங்களுக்கு எது பெட்டரா தோணுதோ எது போட்டா நல்லா இருக்குன்னு தோணுதோ நீங்க அத போடுங்க ஓகேவா பட்ஜெட் பத்தி பாக்க வேணாம் ஓக்கேங்களா எனக்கு பட் பட்ஜெட் எவ்ளோ ஆனாலு பரவாயில்ல இது மொதல் கல்யாணம் இது பட் எனக்கு வந்து வர்றவங்க வந்து ஓகே இது பெட்டரா இருக்கு அப்டின் சொல்னுன் நாலு பேர் அந்த வர்றவங்க வந்து உங்குளுக்கு ஆர்டுரு குடுக்குற மாரி நீங்க பண்ணி குடுக்குணும் ஓகேங்களா
ஆ பண்ணிற்லாம் சார் கண்டிப்பா பண்ணிற்லாம்
ஆ ஓகே மேடம் இந்த பூலா எப்டி மேடம் அ இந்த ரோஜா பூவில பண்ணுவீங்களா இல்ல இ ட்லி பூ அந்த மாரிலா சொல்றாங்களா அந்த மாரிலா பண்ணுவீங்களா இல்ல ந்து பூ வர வைப்பிங்களா
அ ரோஜா பூல்லான் வந்துட்டு வாடிடும் சார் அதுக்கேத்த மாரி நம்ம இப்போ வந்துட்டு நெறையா வந்துருச்சு நம்ம ஒரிஜினல் பூனாலே நம்மளுக்கு வாடி போயிடும் ஸ்டேஜ் டெக்கரேக்ஷன்ல
ஓகே
ஆ இப்போ நம்ம நா சாதாரண முள்ளபூன்னு சொல்றாங்கல்ல அது வந்து கொஞ்ஜோ விரியறதுக்கு முன்னால எடுத்து அல்ல ஸ்ப்ரே பண்ணி பண்றாங்க அது வந்து கொஞ்சம் கலர் நல்ல அட்ராக்டிவா இருக்கும் வாடவும் சேய்யாது ரொம்ப நேரோ வந்து இதாகும் இப்ப மல்லி பூ வச்சி பண்ணா ண்ணா ஒடனே வாடிடும் அதனால நம்ம அந்த மாரி வாடாத மாரி இருக்கிற பூவல்லா எடுத்துக்கிடலா
ஓகே மேடம் உங்களுக்கு தெரியு இல்லையா நீங்க நீங்க பக்காவா பண்ணி குடுத்துருங்க பட் ம் எதுையு டிலே பண்ணக்கூடாது எனக்கு அந்த வாடாத அளவ்க்கு இருந்தன்னா ஓகேதா நாளைக்கி இந்த ஃபோட்டோஷூட்ல்லா நடக்கு இல்லியா அந்த ஃபோ அ ஃபோட்டோஷூட்ல வந்து நீங்க அது எடுக்கும்போது அந்த பூ வந்து வாடாத இருந்ததுனா கொஞ்ச நல்லாருக்கு பாக்கறதுக்கு அ
இப்போ வாட்ற மாரி போட்டோனா அந்த ஃபோட்டோவுக்குமே நல்லா இருக்காது டல் நம்ம ஃபேசே டல்லா இருந்த மாரிருக்கு அதனால அந்த மாரி பண்ணிர்லா ஆ நீங்க செரீ ஃபோட்டோ மட்டு சென் பண்ணீடீங்னாஅதுக்கேத்த மாரி அந்த சேரீ ஃபோட்டோ வெச்சு ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கு என்ன கலர் போடலா மால என்ன மாரி போட்லா அப்டின்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலா
ஓகே மேடம் கண்டிப்பா நா சேரீ கலரெல்லா அன்ப்ப சொல்றே உங்ளுக்கு ஓகேவா உங்க வாட்ஸ் அப் நம்பர் இது தானே கண்டிப்பா மேடம் நா அனுப்ப சொல்றே பட் அது மாதிரி வந்து உங்க ஆபீக்கு வந்து நா பாக்க சொல்றே ஒ கேங்ளா எப்டி இன்னா பண்ணலான் சொல்ட்டு ஒரு ஐடியா இருக்கு
ஆ நாங்க ஆல்ரெடி பண்ண ஈவென்டு ஸ்டேஜ் டெக்ரேஷன் எல்லாமே வெச்சிருக்கோ அ நீங்க பாருங்க ஆ உங்களுக்கு அதுல புடிச்சிருந்துச்னா அந்த மாரி பண்ணிற்லா இல்லனா வேற எதுனா கூட நம்ம ட்ரை பண்ணிற்லா
ஆமா எனக்கு வந்து நீங்க இந்த சாம்பிள் வெச்சிருப்பீங்க இல்லயா நெறையா இப்ப பண்ணிருப்பீங்க இல்யா அத்ல நெறைய டெ க்ரேஷன் எங்கேஜ்மென்டுக்கு இதெல்லா பண்ணும் போது வந்து எனக்கு அ ம்ச்சி விட்டீங்கன்னா நா அதயு நா வாங்கி எதது நல்லா இருக்கோ பாத்துட்டு சொல்லிற்ற அப்றோ இந்த ம் பொன்னு மாப்பிளைக்குலா ங்கில்லையா ஆ எதோ சம்மங்கி மாலை அந்த மாரில்லா சொல்லுவாங்க அதுலா நீங் நீங்க பை ஓன் பண்றீங்ளா
ஆமா சார் நாங்களே ம கெ கட்டிருவோ கட்றதுக்கு நாங்க ஆள் வெச்சிருக்கோ அ அதுலியு நம்ம இப்ப நெறைய பேர் வந்து ரொம்ப வே சம்மங்கினாலே ரொம்ப வேட்டா இருக்கு அந்த மால நம்ம பண்ணும்போது ஒரு ஒருத்தவுங்க வெயிட்லெஸ்ஸா வேணுனு கேப்பாங்க அதுக்கேத்த மாரியு பண்ணிற்லா ஆ இல்ல நல்லா வெயிட்டா வேணுன் கேப்பாங்க அதுக்கேத்த மாரி பண்ணிற்லா நம்ப ஒரு பத்து பேருக்காங்க அந்த மால கெட்டிக்கு தர்றதுக்குன்னே அவுங்க
ம் ஓகே மேடம் சூப்பர் சூப்பர் நெறைய ஆள் ஆட்கள் வெச்சிருக்கீங்கபோல் பிஸினஸ் நல்லபடியா பண்ணிட்ருக்கீங்கபோல ஓகே மேடம் வாழ்
ஆமா சார் இப்ப மாலைக்கு தனியா அந்த அப்பற ஸ்டேஜ் டெக்கரேஷன் தனியா அந்த மாரி எல்லாத்துக்மே தனித்தனியா ஆள் வெச்சு
ம் ம் பரவால்ல மெயின்டெயின் பண்றதுக் கஷ்ட மேடம் இப்ப ஒரு ஃபீமேல்லா ஒரு பிசினஸு ரன் பண்றது வந்து இந்த காலகட்டத்தில ரொம்ப கஷ்டோ பரவால்ல நீங்க நல்லா ட்கீங்க பட் பேர் எடுத்துட்ருக்கீங்க நா இதெல்லா கேள்விப்பட்டுதா நா உங்களுக் கால் பண்ணே ஓகேங்ளா
ஓகே சார் ஓகே சார் கண்டிப்பா நல்லா பண்ணிர்லா இப்போ மேரேஜுக்கு முந்துன நாள் எங்கேஜ்மெண்டா சார் இல்ல என்கேஜ்மெண்ட் தனியா டேட்டு டேட் ருக்கா
இல்ல என்கேஜுமெண் தனியா இருக்கும் மேடம் என்கேஜ்மெண் முடிஞ்சு அதுக்கப்புறந்தா ஒரு ஒன் மந்த் கழிச்சு மேரேஜ் இருக்கு என்கேஜ்மெண் வந்து கம்மிங் ட்வெண்ட்டி டூ மேடம் அது எப்போனா ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து அ ஒன் ஓ கிளாக் பகல் ஒன் ஓ கிளாக் இருக்கு நீங்க அதுக்குள்ள நீங்க மானிங் வந்து கொஞ்ச ரெடி பண்ணி குடுத்தாலு ஓகே தா
ஆ ஓகே சார் ஷார்ப்பா வந்துருவாங்க நானு வந்துருவே
ஆ
ஆ ஆள் வந்து ஃபஸ்ட் முன்னாள ஆள் வந்துருவாங்க பின்னால நானு வந்துருவே
ஓகே மேடம் நீங்க எந்த அளவுக் பெஸ்ட்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பாருங்க பிரைஸ் பத்தி நீங்க பாக்க வேணா ஓகேங்களா
ப்ரைஸ் அந்த அளவுக்கெல்லாருக்காது அஃபோர்டபிளா தா இருக்கு நம்ம பண்றதுக் கண்டிப்
ஓகே ஓகே ஓகே ஏனா நா கேள்விப்பட்டிருக்கே அதனாலதா நா சொல்றே பட் நீங்க அந்தளவுக்கு அதிகமா போட மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காங்க இதங் கரெக்ட்டா பண்ணுவீங்க அப்டி ஏதோ கொஞ்ச கெடைச்சா போது அதிகமா லாபம் வேணா அப்டின்ற மாரி சேவ செஞ்சுட்டு இருக்க மாரி தா நா கேள்விப்பட்டே
ஆமா இங்க கிராமத்துலலா கிராமத்துல ஃபுல்லாவே நாங்க பண்ணி குடுப்போ ஏனா அவங்களால நம்ப கேக்ற அமௌண்ட் வந்து அவுங்ளால தர முடியாது அதனால நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஒரே ப்ரரைஸ் தா யார்னாலுமே நம்ளுக்கு அஃபடா அஃபர்டபுளானதுதா இவளதா அப்டிங்கிற மாரிதா ஒருஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு அமௌண்டு கெடயாது
இல்ல பணக்காரங்களா இருந்தாலு ஏழையாயிருந்தாலு ஒரே அமௌண்ட் கரெக்ட்
ஓரே அமௌன்ட் தா ஆமா ரொம்ப நம்ம ஜாஸ்தியா வந்து வெக்க மாட்டோ
பரவால்ல ரொம்ப நல்ல மனசா இருக்கீங்க இப்ப ஒரு சில பேர் வந்து பணக்காரங்கள பார்த்தா ஒரு ரேட் இதே ஏழைங்க பாத்த ஒரு ரேட்டு நடுத்தரமா இருக்குறவங்கள பாத்தா ஒரு ரேட் குடுப்பாங்க பட் அப்டிலா இல் லாத எல்லாருக்கு சின்ன கொழந்தைல இருந்து பெரியவ்க வரைக்கு ஒரே ரேட்டுன்ற மாரி நீங்க பக்காவா சொல்றீங்க பரவால்ல
அவுங்களு ஆசைப்படுவாங்களல்ல இந்த மார்லா டெக்கரேஷன் இரு க்கணு மாலை போடுனதுனால அவுங்களுக்கு அவுங்களாலையு பண்ண முடியுங்கிற மாரி அந்த அமோன்ட்டு தா ரொம்ப அதிகமான அமௌண்ட்ல்லா இருக்காது
சூப்பர் மேடம் அதா இதனாலதான் நீங்க வந்து இன்னு பிசினஸ் நல்லா டெவலப் பண்ட்டு வரீங்க பேரு உங்க பேரு இருக்கு மேடம் சுத்தப்பட்டு ஃபுல்லா உங்க டிசைன் சொன்னாலே எல்லாருக்கு தெரிது ஓ அவுங்களா நீங்க பேசவே வேணா அவுங்களே பண்ணி குடுத்துருவாங்க நீங்க எதுவுமே கேட்க வேணா அக்யூரேட்டா முடிச்சு குடுத்துருவாங்கனு சொல்லி ஒரு பேருரிருக்கு பரவால்ல மேடம் நல்ல பேர் எடுத்து வெச்சிருக்கீங்க
தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் நம்ளுக்கு பண்ணிர்லா சார் நல்லா என்கேஜ்மெண்ட் மேரேஜ்ஜூ அதுக்கப்றோ அடுத்தடுத்து வர ஃபங்ஷன் எல்லத்துக்குமே எங்களே காண்டாக்ட் பண்ணுங்க நல்லா பண்ணி தந்துருவோ
கண்டிப்பா மேடம் நா உங்கள எனக் டெக்ரேஷன் ஞாபகம் வந்தாலே என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலு சரிதா எங்க வீட் டுல ஃபேமிலி சைடுல கேட்டாலுமே நா உங்க நம்பர குடுத்தர்றே ஓகேங்களா
ஓகே சார் நம்ம முகூர்த்த டைம்மு எங்கிட்ட ஆள் இருக்காது அப்பபெல்லா? நீங்க எதுவுமே யோசிக் கே வேண்டாம் எ எங்ளுக்கு நாங்க எடுத்துக்கிடுவோ ஆர்டர்
ஓகே ஓகே கண்டிப்பா மேடம் நா உங்ளுக்கு வந்து நா நெறய காண்டக்ட் குடுக்றே ஓகேங்ளா எனக் நெறைய கண்டாக்ட் சர்கிள்யிருக்கு நா உங்ளுக்கு பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணத்துக்கு நல்லா ஏற்பாடு பண்ணி குடுக்குறே அப்றோ இந்த பொண்ணுமாப்ளைக்கு கையில வந்து இந்த பொக்கே மாரிலா வச்சிருப்பாங்கல்ல அதுல்லா எப்டி மேடம் அது அது லைக்
மலர் செண்டு
பேப்பர் பேப்பர் மாரி ரெடி பேப்பர் மாரி ரெடி பண்ணி குடுப்பீங்களா இது நேச்சுரலா தானே எல்ல ரெடி பண்ணி கு
ஆமா சார் நேச்சுரல் தா ஃபிளவர வேச்சு பண்ணலா அப்றோ இப்ப வந்து ஃபுரூட்ஸ் வேச்சு பண்றாங்க
ஆ ஆ ஓகே
அ இப்ப ட்ரெண்டிங்காயிருக்கர்து ஃபுளூட்ஸூ அந்த மாரி பண்றாங்க நம்ம நம்ம வந்து ஃபிளவர்ஸ் வெச் ஆ ப்ரூட்ஸ் நடுவுல வந்து ப்ரூட்ஸ் ஏதாது வெச் ஆரஞ்ச் பழோ வெக்றாங்க ஆப்பிள் வெக்றாங்க கிரேப்ஸ் கிரீன் கிரேப்ஸ்யிருக்குல அந்த மாரிலா வெச்சு பண்றாங்க ஆனா பிளவர் தா ஓகேவாயிருக்கு எடுத்து சாப்
சாப்ட மாட்டாளா
ஆப்பிள் அந்த மாரி வந்துருச்சு ஃபஸ்ட்லா வந்துட்டு ஆ ஏ ஃபஸ்ட் ட்ரைவீங் அம்மா அப்பா காலத்லல்லா ஒரு மாரி நூல்கண்ட்லா தா செஞ்சு வெச்சிருப்பாங்க இப்ப வந்து நெறைய டெவலப் ஆயிருச்சு பிளவர்ஸ் வெச்சு வந்துருச்சு புரூட்ஸ் வெச்சு வந்துருச்சு அது நா உங்களுக்கு டிஃப்
ஓகே அதுதா டெக்னாலஜி டெக்னாலஜிக்கு தகுந்த மாரி எல்லாமே மாறிட்டு வந்து இருக்கு இல்லியா ஆ அதெல்லா அப்கிரேட் ஆகுது என்ன பண்றது நம்ம காலத்துல எல்லா நம்ம காலத்து ஆமா நம்ம காலத்துல எல்லா ஒண்ணுமே இருக்காது பிளாஸ்டிக் சேரோட சேரி
ஆ ஆமா அந்த மாலையிலயுமே அந்த கலர் கலரா நூல் தா கட்டியிருப்பாங்க இப்பா அப்பில்லா கெடையாது ஆனா உங்களுக்கு மலர் செண்டு மலர் செண்டு ஃபோட்டோஸ்லா உங்களுக்கு அனுப்பிவுட்றே சார் அதுல எது ஓகேன் பாருங்க அந்த மாரி பண்ணிற்லா
செரிங் மேடம் ஓகே நன்றி மேடம் ஓகே ஓகே நீங்கனா நா நானு வந்து உங்களுக்கு ஆஃபீஸ்ல வந்து நா மீட் பண்றே ஓகேங்ளா பாக்றே நீங்க லைவா இப்ப எங்கயாது பங்க்ஷன் பண்ணீங்கன்னா கூடோ நா வந்து செக் பண்றே ஓகேங்களா
ஓகே சார் வாங்க சார் ஏன்னா இந்த டைம் வந்து முகூர்த் த்தோ அதிகமான முகூர்த்தோ நீங்க ஒரு டைம் எதாவது பங்க்ஷனுக்கு வாங்க வந்து பாருங்க நம்மளோட ஈவென்ட் எப்டி இருக்குன்னு பாருங்க
ம் கண்டிப்பா மேடம் நா நேர்ல வந்துட்டு நா உங்களுக்கு கால் பண்றே பாத்துட்டு எப்டி இருக்குன்றத பாத்துட்டு நா உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி குடுத்துறே
சேரி ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ